வணக்கம் நண்பா எப்டி இருக்கீங்க இன்னிக் எத பத்தி பேஸ்லான் தோணுது உங்களுக்கு
வணக்கோ நண்பா இயற்கைய பாத்தே அதுனால இயற்கைய பத்தி பேஸ்லா
கண்டிப்பா நண்பா எனக்கு அதா தோணுது ஏ அப்டினா இப்பல்லா கால்ல எந்திர்ச்சு மொதல்லா ஒரு ஏழு மணிக்கு இல்ல எட்டு மணிக்குலா எந்திர்ச்சு வெளிய போனோன் வெய்ங்களே மேகம் எல்லாமே ஒரே இருட் டா இருக்கு ஆனா இப்ப வெளிய போய் பாத்தோ அப்டினா கொஞ்ச நேரங்கூட வாசல்ல நிக்கவே முடியல அவ்வளோ நெருப்பு மாரி கொதிச்சுக்கிட்ருக்கு இந்த வெயில் காலத்துல முக்கியமா மக்கள் யாருமே வெளிய போகாதீங்க வெயில் ரொம்ப வாங்காதீங்க அப்பிட்லா சொல்லுவாங்க ஆனா இதே இது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அதிகாலை சொல்லுவாங்கில்லயா இந்த ஆறு மணிக்கு இல்ல ஏழு மணிக்குள்ளவே ஒரு சில வெயிலடிக்கு அந்த வெயில் வந்து நம்ம உடம்புல வாங்கறப்போ நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் அப்டின் சொல்லுவாங்க அப்போ இதெல்லா கார்ணம் என்ன இதுக்கு பேர் தா இயற்கைன் சொல்வாங்க இயற்கைலயே ஒரு சில ம் முக்கியமான அம்சங்கள்லா சொல்றாங்க அது என்ன அப்டின்னா அந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம் இப்டிப்பட்ட இயற்கை முக்கியமான அம்சல்லா சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நெனைக்றீங்க
கண்டிப்பா நண்பா இயற்கைய பத்தி சொல்றப்ப நீங்க நெறையாவே சொல்லீர்ந்தீங்க இயற்கைய வந் து பான் கூட சொல்லா அது வந்து கிராமத்துல எடுத்துக்கிட்டோம்னா இயற்கை வந்து வெறும் மரோ மட்டு இர்க்காது மழ, கடலு அது மட்டு இல்லாம நம்ம உயி ரோட இணைய சொல்லா இயற்கைய இயற்கை அமைதியா சாந்தமா இருக்கு இயற்கையோட அழகுன் சொல்றா இப்போ நம்ம காலைல அப்டியே சூரி யன உதிக்கிற அழகான வண்ணமு அதோட அதெல்லா அழகாவே இருக்கும் மாலை சூ சீன்ல தருணம் பாத்தா இருக்கும் அதே இங்க எல்லா விழுகுற சத்தோ மழை பெய்ர விழுகிறதோ இலைகள்ல விழுகிறதோ ஓ கொட்டுறதுக்கு அந்த மழையோட வாசனையு ஒரு அருமையான இயற்கை நம்ளுக்கு குடுத்த வரப்பிரசாதம் மாரிதா இருக்கு இது எல்லாமே நம்ம மனசுல ஒரு அமைதியான இசை சை போல இயற்கை சொல்றது என்ன பாடம் நம்மளுக் என்னன்னா மரன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ளுக் நெறைய பொறுமைய கத்து குடுக்கு அதே மாரி நதின்னு எடுத்து கிட்டோம்னா முன்னேற்றதுக்கு ந நெறையாவே நம்ம நதின்னு எடுத்துக்கிட்டேம்னா அது எப்பயுமே நிக்காம மலைன்னா நம்ளுக் உறு தி அறு கொண்டு நெறயா நம்ளுக் பாடங்கள இயற்கை கத்து குடுக்கு அதே மாரி காத்துன் எடுத்துக்கிட்டோம் நா சுதன் சேந்து இல ஒரு ப இப்போ பாத்தோம்னா நம்ம அத மறந்து நெறையாவே மறந்துருச்சு ஏனா மரங்கள வெட்டிகிட்ருக்கோ இ இப்பல்லா நெறையா காத்து நெறையா மாசு பட வந்த்ருச்சு நீர் நெறையாவே கொய்து ஏனா மரங்கள் காடுகள்ல்லா அழி க்கிறத நீர் பற் இப்டி நம்மள ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழுக்கு தள்ளிக்கிட்ருக்கு அதனால தா சொல்றே இயற்கையை பாதுகாக்கறது மிகவு அவசியமான ஒன்னுன் தா நெனைக்கிறே நீங்க இத பத்தி வேற என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்றப்ப ஒவ்வொரு விஷயமும் கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா அதே போல எனக்கு எப்பமே என்ன தோணு அப்டின்னா இயற்கைங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்லையா அந்த வார்த்தைக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன அப்பின்னா ஆச்சர்யம் அப்படின் சொல்லலா ஏ எப்டி ஆச்சரியம்ன் சொல்றாங்க அப்டின்னா இப்போ இயற்கையினாலே காடுகள் அப்டி இல்லையா பூங்காக்கள் அப்டி இந்த பூக்கள் சொல்லுவாங்க அப்றோ இந்த ஓடைகள் இது எல்லாமே இருக்கு இயற்கைக்குள்ளயே அது எல்லாமே பாத்து நம்ம யோசிக்கிறப்போ இதெல்லா எப்டி உருவாகிச்சு எங்க இருந்து இதெல்லா ஆரம்பிச்சு அப் ரெண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி குறி நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு பேர்தா ஆச்சரியம்னு சொல்றாங்க அதையும் தாண்டி தாவரங்கள் சொல்லுவாங்க விலங்குகள் சொல்லுவாங்க இதெல்லா எப்போ ஆரம்ப்சிச்சி எப்போம் முடிய போகுது இத பத்தி மக்களுக்கு யாருக்குமே தெரியாது அதனாலதா இயற்கை இதுக்குள்ள ஒரு சமநிலை எப்பமே இருக்கும் அப்படின் சொல்லுவாங்க உயிரினங்கள் பத்தி பேசணு அப்டின்னா கண்டிப்பா நம்ம நெறைய விஷயங்கள் சொல்லி ஆகணுங்க ஏனா நம்ம இப்ப எப்டி உருவாயிருக்கோமோ நம்ம அது இயற்கைன் சொல்றோ அதே போல உயிரினங்களு அதே போலதாங்க எங்கருந்து ஆரம்ப்சிச்சி எப்டி உருவாகுச்சு யாரு மொத மொத வந்தாங்க இங்க யாரு மொத மொத இதெல்லா செய்யப்பட்டாங்க இதுக்கெல்லா பத்தி பாக்கணும்னா நமக்கு விடை யாருக்குமே தெரியாதுங்க இதனாலதா இயற்கை வந்து நா எப்பமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே பாப்பே உங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் தோணுது
க்கய பத்தி நா பாக்குறப்போ ஓ பாக்குறப்பல்லா ஒரு கவித சில மரங்கள்ல்லா பே இசையாவு காத்தோட மென் உண்மையத்தோட்டி நம்ம உள்ள தலவுற மாரி தா ஆமா சருகில் இருந்தா மட்டு நம்ம வாழ்க்கையே அப்டே அழகா மாறுனு சொல்றாங்க இயற்கையே கவி நம்ம ஒரு ஆசான் அமை ஏன்னா ஏனா இயற்கை வந்து அப்ளே சத்தமா ஒரு நம்ம வாழ்க்கையே மெதுவா தா இருக்கு ஒரு மா அது கொடுக்குறது எதையுமே எதிர்பாக்காம அது தன் அந்த தன்னலம் இல்லாத வாழ்வை அப்டின் தா எங்களுக்கு நெறைய பாடத்த கத் த்து குடுக்கு அது நம்ம வந்து அந்த மரத் க்கு எதுமே அப்போதா அது நம்மளுக் நெறையா பனிகள் எல்லாமே தரு நெணல்கள் வெயிலுக்கு ஒரு இதா நெனல் தரு இப்டி இயருக்கு ஒவ்வொருதரு நம்ம ஒவ்வல அதுவு இந்த காலையில பனி துளி அந்த எலயில விழுகுறப்ப அந்த நேரம்ல்லா பாத்தம்னா பரவைத்தோம் அந்த மழ தரை வாசன இதெல்லா நம்ம ஒரு அனுபவங்லா இது நெறையவே பாத்துருப் போ அந்த இயற்கையு மனமும் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு செயலா தா இருக்கு நம்ம மனசு அப்டே கொழப்பம் அருகில் அப்டே போய் நின்னா பேரு சாந்த அடைஞ்ச மாருதா இருக்கு வாத் வார்த்தைகளே கெடைக்கிற இருக்கும் இந்த இயற்கேயில இயற்கைனா உண்மையாதா இருக்கு இயற்கை எப்பயுமே நமக்கு நினைவுட்றது என்னன்னா எல்லாமே மாற்றம் வரு அதே மாரி இருள் வாழ்க்கையே அதே மாரிதா இயற்கை வாழ்க்கைய நடத்தலா இப்டி பாத் பாதுகாப்பு நம்ம நமக்கு எல்லாமே குடுக்கு து அது எல்லாமே இருக்கு ஆனா நம்ம அத பாதுகாக்காம இருக்கறதுதா நம்மளோட எதுல இருக்கு அது நமக்கு அதனால நம்ம இயற்கைய பாதுகாக்க முயர்ச்சிய எடுத்து அத பாதுகாக்கலா ஒரு மரம் நட்டு வைக்கலா பிளாஸ்டிக்க குறைக்கலா பன்னீராசில ஒரு சின்ன சின்ன மா க்கடம் கூட நம்பலா நீங்க என்ன நெனைக்கிறீங்க இயற்கை
கண்டிப்பாங்க நீங்க சொல்றது கேக்குறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இருந்துச்சு நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பிளாஸ்டிக் கம்மி பண்ணணு காடுகள வந்து கொஞ்ச மேம்படுத்தி போணுஅவ அது எல்லாமே மக்களுக்கு புரிய வந்துச்சுன்னா இன்னு கொஞ்ச நல்லாவே மாறுனு தோணுதுங்க அதையும் தாண்டி இப்ப நம்ம உயிர் வாழ்றோ அப்டின்னா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கை சார்ந்ததா இருக்கு அப்டின்னு நா சொல்லுவே ஏன் அப்பின்னா இப்ப நம்ம உயிர் வாழும்னா நமக்கு முக்கியமான விஷயம் என்ன மக்கள்ட்ட இத பத்தி கேக்குறப்போ மக்கள் சொல்ற விஷயம் நமக்கு வந்து உயிர் வாழ நீர் வேணு உணவுகள் வேணு அப்டின்னு சொல்றாங்க ஆனா அது ரெண்டையும் தாண்டி நமக்கே தெரியாம நம்ம சுவாசிக்கிற காடற்றுன்னு ஒண்ணு சொல்றாங்கல்லையா அந்த சுவாசிக்கிற காற்று எங்க இருந்து வருது அதுவு இயற்கைலேருந்து தா வருது இந்த காடுகள் இந்த காடுகள் நறைய இருக்கிற எடத்துல தா காற்றுகள் சுத்தமா இருக்கும் அப்டின்ட்டு முன்னோர்கள்லா சொல்லுவாங்க அதே போல அறிவியல் விஞ்ஞானம் இப்போவு சொல்லிட்டு தா வருது இதே இது ஒரு சில ஊர்கள்லா போய் பாருங்கள காடுகள் மரங்கள் எதுவுமே இருக்காது அந்த எடத்துல மூச்சுட கொஞ்ச கஷ்டமா இருக்கு அதே போல அங்க நோய்கள் எல்லாமே நறைய ஏற்படும் கூட சொல்வாங்க அதுனாலதா காடுகள் நம்ம எந்த அளவுக்கு மேம்படுத்திட்டே போறோமோ அந்தளவுக்கு இந்த ஆக்சிஜன் ஒன்னு சொல்லுவாங்க அது வந்து அங்க கூடுதலாவே வரு இது முக்கியமா அந்த ஆறுகள் காடுகள் இப்டிப்பட்ட இருக்கிற எடத்துல எல்லாமே மூலிகைய ஒண்ணு இருக்கும் அந்த மூலிகை எங்க இருக் கோ அந்த அந்த எடத்துல போயிட்டு நம்ம சுவாசிக்கிறது ரொம்ப கொஞ்ச கூட்டிக்கிட்டே போணும்னு வைங்களே நம்ம உடல்ல எந்த ஒரு தீங்கான விஷயங்கள் ஏற்படாது நோய்கள் எதுவுமே ஏற்படாது அப்படிங்கூட சொல்லலாங்க அதேயு தாண்டி மன அமைதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஏன் அப்டி மன அமைதின்னு சொல்றாங்கன்னா இயற்கயிலேயே எந்த அளவுக்கு சூழல் அதுல இருக்கோ அந்த அதுல உக்காந்து நேரத்த நம்ம அதுல போப் போது தா மன அமைதின்னு சொல்வாங்க இப்போ ஒரு சில பேர் பாத்தீங்னா மாதம் முழுக்க வேல செஞ்சிட்டே இருப்பாங்க அந்த மாதம் இரண்டு நாட்கள்ல சுற்றுலா பயணிகள் அப்டி அப்படின்னு அப் சொல்லிட்டு ஒவேற எங்கயாச்சும் போவாங்க முக்கியமா இந்த எடத்துல அந்த மாரிலலாம் போறப்போ நம்ம அழுத்தத் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக்கான்னு தோணுதுங்க கோ ங் சத்தஉங்களுக்கு சுற்றுலா போற எடத்துல இயற்கை சாந்த எடத்துல வேற எங்கெல்லாம் போக புடிகும்
கண்டிப்பா போறப்பன்னு சொன்னா அந்த தண்ணி இருக்கு காட்டுப் பகு தி அங்க இருக்கும் அந்த மரங்கள்ல குருவி சத்தங்கள் கேக்குறதுக்கு ஒரு இயற்கைய ரசிக்கிறது அழகான இயற்கையில நறையாவே நம்மள் பாத்தோம்னா நறையாவே பேசிட்டு போலா இயற்கைய பத்தி இயற்கை ஒரு முக்கியமான அங்கமா தா இருக்கு நம்மளுக்கு எல்லா த்துக்குமே மிக்க நன்றி